ஆ ஹலோ ஆ சிஸ்டர் இப்ப கேக்குதுங்ளா
ஆ எனக்கு கேக்குது சிஸ்டர் உங்களுக்கு கேக்குதா
சமூக டூர் பத்தி பேசிட்டுருந்தோல்ல சொல்லுங்க
ஆமா அதாவ்து காலேஜ் படிக்கும் போது முதல் வருடத்துல அத ஃபஸ்ட்டு இயர்ல வந்து நா எங்க எங்க போனோனா கொடைக்கானல் போனோ ஆ கொடைக்கானல் வந்து அதாவ்து விவரந்தெரியாத வயசுல வந்து போனதா ராமேஸ்வரோ வெவரந்தெரிஞ்சதுக்கு அப்றோ போன ஃபர்ஸ்ட் டூரு அப்டின்னா அது வந்து கொடைக்கானல் தா அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே நைட்டெல்லா வந்து நாங்க தூங்கவேல்ல ஏனா வந்து ஃப்ரெண்ட்ஸோட நம்ம போறோ அந்த எடோ எப்டி இருக்குமோ ஆ என்ன ஏது அப்டிங்கிற ஒரு ஆர்வம் இன்னொன்னு வந்து வீட்லருந்தே சமச்சு எடுத்துட்டு போயாச்சு ஆ ஃப்ரெண்ட்ஸோட சேந்து போறோ அந்த பய பயணிக்கிறோ பஸ்ஸுல வந்து அந்த பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது ஆ சாப்பாட வந்து ஷேர் பண்ணி சாப்ட்டது ஒவ்வொரு எடத்தையூ சுத்தி பாத்தது கொடைக்கானல்ல எல்லா ப்ளேஸுமே ஒரே மாரிதாருந்துச்சு அந்த கல் தூணு கல்தூணுக் ஒ ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சி மத்தபடி எந்த பிளேஸ் பாத்தோனு எனக்கு ஞாபகமூ இல்ல ஆ இந்த மாத்ரியான எடங்களுக்குல்லா போம்போ இப்பம அத யோசிச்சம்னா ரொம்ப சந்தோஷமாருக்கூ ஏனா ஃப்ரண்ட்ஸோட போய் என் ஜாய் பண்ணி பாத்தோமா அந்த ஒரு ரீஸ் சன்னால ஆ அதுக்கப்றோ ஆ செகண்ட் இயர்ல வந்து நாங்க எங்க போனோ அப்டின்னா ஊட்டிக்கு போயிருந்தோ ஊட்டிக்கூ மேட்டுப்பாளையத்துல உள்ள பிளாக் தண்டருக்கூ எங்கள கூட்டிட்டு போனாங்க ஆ ஊட்டிக்கு போறோ அப்டின் ஊட்டிக்கு போறோ அப்டிங்கற ஒரு ஆர்வத்த விட அந்த பிளாக் தண்டர் கூட்டு போறாங்க ஏனா வந்து அங்க வந்து வாட்டர்ஃபால்ஸ்லா இருக்கூ அதெல்லா எப்டி இருக்கூ என்ன ஏது அப்போ வந்து மொபைல் கூட கெடையாது எல்லார் கையிலயூ பட்டன் மொபைல் தா இருக்கூ ஆ ப அது பிளாக் தண்டர் எப்டிருக்கூனு கூட தெரியாது ஆனா நறைய இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லா இருக்கூஞ்சொல்லி சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா நைட் எல்லா தூங்காம மறுநாள் போய் பாத்தோ ரொம்ப என்ஜாய் பண்ணோ அந்த எடத்துல வந்து ஊட்டியில கூட அவ்ளோ நாங்க என்ஜாய் பண்ல அந்த பிளாக் தண்டர்ல வந்து அவ்ளோ என்ஜாய் பண்ணோ ஸ்விம்மிங் ஃபுல்ல குளிக்கிறது அந்த த்ரீ டி மூவி பாக்றது அந்த கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போறது இப்போ யோசிச்சா கூட ஏதோ நேத்து தா போன மாரி இருக்கு ஆனா நா போய் இப்ப கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷோ இருக்கூ இப்ப யோசிச்சாலூ முதல் தடவ நேத் த்து தா போயிட்டு வந்த மாத்ரியான ஒரு மறக்க முடியாத நினைவுகள்ல அதுவூ ஒன்னு
உங்கள மாரி நானூ சின்னப் உங்கள மாரி நானூ டூருக்கெல்லா அவ்ளோ இதா எங்க வீட்டுக் கூட்டு போனதில்ல ஆனா போவாங்க அப் அ அம்மா அப் அம்மா தம்பி இவங்கல்லா பாட்டி கூட்டு போவாங்க நீங்க சொன்ன ராமேஸ்வரோ போயிருக்கோ ஃபேமிலியா ராமேஸ்வரோ போயிருக்கோம் பாத்துக்க ஓகே சின்ன புள்ள ராமேஸ்வரோ போயிருக்கோ கன்னியாகுமரி நா ஃபோர்த் படிக்கும் போது கன்னியாகுமரி கூட்டி போயிருந்தாங்க அப்ப பாத்ருக்கே அந்த மாரி சின்ன சின்ன இது அப்ப அந்த சின்ன வயசுல நீங்க சொன்ன மா அந்த சின்ன வயசுல வந்து அந்த விஷயங்கள் வந்து ஓரளவுக்குதா ஞாபகோ இருக்கு கொஞ்சோ வெவரந் தெரிஞ்சு நா போய் பாத்ததுன்னா நீங்க சொன்ன மாரி ஃப்ரண்ட்ஸோட நானூ ஃபர்ஸ்ட்டு போனது கொடைக்கானல் பழனி காலேஜ்லருந்து டூர் கூட்டிட்டு போனாங்க அப்போ போயிருந்தப்போ இதே மாரிதா நாங்களூ லன்ச்சு எல்லா எடுத்துட்டு போயிருந்தோ நல்லா ஜா ஃபஸ்ட்டு அந்த கொடைக்கானல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அட்மாஸ்பியர்ல பாக்கும்போது நல்லா ஜாலியாருந்துச்சு அங்க வந்து என்னன்னா அந்த சூசைட் பாயிண்ட் கூட்டிட்டு போம்போது அங்க நின்னு கத்திட்டு இருந்தோ அம் மேல எல்லாரூ நல்லா கத்தி வேடிக்க பாத்துட்ருந்தாங்க அப்போ என்ன பண்ச்சி மங்க் இந்த ஒருக் பார் அந்த எடம் பேர் மறந்து போச்சு எனக்கு சரியா எல்லாரூ அங்க சுத்தி பாத்துட்ருக்கும் போது ம மங்கி திடீர்னு அந்த கொரங்கு ஜம்ப் பண்ணி எங்க கூட இருந்த ஒரு அக்கா மேலேயே விழுந்துருச்சு பயந்து அடிச்சு அந்த அக்கா அந்த அக்காவூ கொரங்கூ கட்டிப்பிடிச்சே உருள்டுட்டாங்க அந்த எடத்துல கடஸ் இல எல்லாரூ சிரிச்சுக்கிட்டே இருந்தோ பயமாவூ இருந்துச்சு ஆனா பாக்குறதுக் கு அந்த அக்கா பயந்த் பயந்து பயந்துட்டாங்க ஒரு நிமிஷமே விழுந்ததுமே அந்த அக்கா கீழே விழுந்துட்டாங்க அவங்க ரெண்டு உருண்டுட்டாங்க ரெண்டு பேரும ப்ற அதுக்கு பெறவு பக்கத்துல இருக்கவங்களா அத துரத்தி விட்டதுக்கப்றந்தா அந்த கொரங்கு ஓடுச்சு அதே மாரி நெறையா எடொம் அங்கப்ப நீங்க சும்மா அந்த அந்த கொடைக்கானலோட அந்த கூலிங்கான எடோ பாக்குறதுக்கு நல்லா அழகா இருந்துச்சு அந்த எடமே பாக்குறதுக்கு அந்த ப சில்வர் ஃபால்ஸு சுத்தி பார்க்கர்க்கு எல்லாமேம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போனா அது ஒரு சந்தோஷொந்தானே பெய்ட்டு திரும்ப அதே மாரி கொடைக்கானல் கூட்டிட்டு போனா ஆ சாரி பழனி கூட்டிட்டு போனாங்க பழனி கூட்டிப்போ முருகர் நா ஃபஸ்ட் டைம் அதா பழனி பாக்கறது அந்த சாந்தர நேரொ நாங்க பெயிர்க்கும் போது முருகர் வந்து ராஜ அலங்காரத்துல வச்சுருந்தாங்க ராஜ அலங்காரத்துல அவர பாக்கும் போது உண்மைலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்னைக்கு வந்து ஏதோ ஸ்பெஷலா என்னங்றது எனக்கு தெரியல ஆனா அன்னைக்கு நாங்க ஈவினிங் தா பெயிர்ந்தோ அந்த படிக்கட்டு ஏறி பழனிக்கு பெயிருந்தோ பெய்யிர்ந்தப்போ அன்னைக்கு சாந்தர வந்து அவ் அ அந்த தங்கத்தேர் வந்து இழுத்து இழுத்தாங்க அன்னைக்கு பழனியில் அன்னைக்கு அந்த கோயில்ல அதையு பாத்தோ அ ஃபஸ்ட் டைம் போயிருந்தாலுமே அதையும் பாத்தது வந்து இன்னும் மறக்க முடியாத ஒன்னாவே இருந்துச்சு இதுதா ஃபர்ஸ்ட்டு போன டூர் அதுக்கு பெறகு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணப்போ ஹ எங்க பிரின்சிபல் சார் கூட்டிட்டு போனாங்க குற்றாலம் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனாங்க ஆனா அங்க ஃபால்ஸ்ல தண்ணி விழல அதுக்கு பெறகு பாவநாசம்னு ஒரு எடத்துக்கு கூட்டிட்டு போய் எல்லாரையு நல்லா ஆனா அங்க நல்லா ஜாலியா இருந்துச்சு அந்த எடம் பாக்குறதுக்கு குளிச்ட்டு நல்லா ஜாலியா டீச்சர்ஸா டீச்சர்ஸ் தான் ஆனா அது வந்து எனக்கு அந்த கெரியர் ஃபீல்டுல அதுக்குள்ள டூர்ன்னு ப கூட ஒர்க் பண்றவங்கலோட போனது அது ஃபர்ஸ்ட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணே ஏ ஃப்ரெண்ட்ஸோட சேந்து இப்பவுமே ஏங் எங்கிட்ட அந்த போட்டோஸ் அந்த இதெல்லா பாக்கும்போது அப்ப இருந்த மாரி இப்ப லைஃப் இல்ல ஆனா நல்லா ஜாலியா இருக்கு ஆனா இப்பொ மேரேஜுக்கு அப்றொ டூர்ன்னு எங்கேயு போகல அந்த பா இப்ப ரீசண்டா அந்த பாாவநாசம் போகும் போது நாங்க அந்த ஸ் ஸ்கூல்ல அந்த ஒர்க் பண்ணும் போது கூட்டிட்டு போனாங்ளே டூருக்கு அதுதா ஞாபகொ வந்துச்சு அந்த எடத்த பாக்கும்போது
மலரும் நினைவுகள்
எங்க எங்க ஹஸ்பண்ட்லா என்னைய டூர்னு எங்கேயு கூட்டிட்டு போகவே இல்லை ஒண்ணு
எங்களுக்கு வந்து பாத்திங்கனா நா அடுத்து எம் ஏ படிக்க பி ஏ முடிச்சு பி ஏ படிக்கும்போதெல்லா எங்கேயுமே போகல அப்பறோ எம் ஏ படிக்கும்போது எங்க போனோன்னா சென்னை தா போனோ சென்னை போனாலுமே எங்க என்னோட கிளாஸ்ல் வந்து பன்னெண்டு கேர்ள்ஸ் மட்டுந்தா அ சென்னை போம்போது நாங்க தனியா ஒரு கேங் மாரிதா இருப்போ நாங்க வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோ எல்லாருமே வந்து எல்லா எடத்தையு சுத்தி பாத்தாங்கனா நாங்க அந்த பன்னெண்டு பேரு என்ன செய்வோனா எங்க எந்த தீமண்டொ விக்குது எதை வாங்கி எப்டி சாப்படலா அதுவு அ ஸ்டாஃப் எங்க ஸ்டாஃப் எல்லாருமே எங்க கூட ஃப்ரெண்ட்லியா தா பேசுவாங்க அவங்கல்லா நாங்க என்ன வாங்னாலு நாங்க கொஞ்சொ பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்ஸுங்குறதுனால எங்க கிட்ட ஷேர் பண்ணி சாப்டுவாங்க நாங்க ஸ்டாஃப்ஸ் குடுக்காம சாப்டணு அப்டின்னு மறச்சு மறச்சு சாப்டுவோ டூர் போன எடத்துல அதையு மறக்க முடியாது அதுக்கப்புறோ எம் ஏ செகண்ட் இயர்ல பாத்தீங்கனா நாங்க பாண்டிச்சேரி போனோம் அ ப அ கேரளா சாரி சாரி கேரளா போயிருந்தோ கேரளா வந்து நாங்க செகண்ட் இயர் மட் ட்டு போனோ ஒரு வேன் புடிச்சி ஆ கேரளாக்கு போம்போது அதாவது புக்கு லைப்ரேரின் சொல்லிட்டு நாங்க புக்கு ப ரீட் பன்றதுக்கா ரெஃபர் பண்றதுக்காக பெயிருந்தோ ஆ ப்ரசன்டேஷனுக்காக ஆனா பெய்ட்டு லைப்ரேரிங்றது போகணுமேங்க ன்றதுக்காக ஒரு ஒன் அவர் பொய் லைப்ரேரில டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு நாங்க நல்லா சுத்தி பாத்தோ ஆ ரிட்டன் வரும்போது எங்களுக்கு டைமிங் வந்து என்ன குடுத்துருந்தாங்கனா ஒன் டே தா நீங்க வந்து பொய்ட்டு அந்த ஒன் டே இருந்துட்டு மறுநாள் வந்து வந்துரனு அப்டின்தா பர்மிஷன் குடுத்தாங்க ஆனா நாங்க வந்து டூ டேஸ் எடுத் துகுட்டோ மறுநாளு சண்டேங்குறதுனால யாருக்கு தெரியாம மணிமுத்தாருக்கு எல்லாருமே பிரண்ட்ஸா ஸ்டாஃப்பு கூட வந்துருந்தாங்க அ ஆனா வந்து ப்ரின்ஸ்ஸிபல்ட இன்பார்ம் பண்ணல பண்ணாம்லே மணிபுத் மணிமுத்தாறு பொயிட்டு நல்லா அங்க போய் குளிச்சிட்டு ம் எங்கிட்ட பழைய முன்னாடி நா டூ தௌசண் தேட்டீன்ல டூர் போகும்போதெல்லா வந்து அப்போ மொபைல்லா கெடையாது அ அப்ப வந்து யார்ட்டைமே மெ மொபைல் கெடையாது எல்லாருமே வந்து இந்த பட்டன் மொபைல் தா வச்சுர்ப்பாங்க பட்டன் மொபைல்லே கேமரா இருக்குல்ல அந்த மாரியான மொபைல் தான் வ ச்சிருப்பாங்க அதுல உள்ள போட்டோஸ்லா ஏன்ட்ட ஒண்ணுமே கெடையாது இந்தந்த எடத்துக்கு போனோ இந்த எடங் கள வந்து நம்ம சுத்தி பாத்தோ அப்டிங்கது க்கான ஒரு நினைவுக்கு கூட ஒரு போட்டோ கூட இப்ப ஏங்கிட்ட கெடையாது ஆ மொத மொத டூர்ல பொய் போட்டோ எடுத்தோ அப்டீனா நா எம் ஏ படிக்கம்போது நாங் க இந்த கேரளாக்கு போனது இந்த மணிமுத்தாருக்கு போனது அந்த மணிமுத்தார்ல குளிக்கம் போது எடுத்த வீடியோ அந்த ஃப்ரெண்ட்ஸோட ட சாப்டம் போது எடுத்த வீடியோ அந்த பஸ்ல போம்போது அந்த டான்ஸ் ஆடுவோம்லா அந்த மாதிரியான வீடியோ அதெல்லா வந்து இப் போ நீங்க சொன்ன மாரி ஆஃப்டர் மேரேஜு வந்து இப்போ அத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வந்து இவ்ளோ சந்தோஷமா இருந்தோமா நம்ம வாழ்க்கைல வந்து எவ்ளோ சந்தோஷமா இருந்துருக்கோ எவ்ளோ இன்பமா இருந்துருக்கோ கவலைனா என்னனே தெரியாம நம்ம இருந்துருக்கோமே நெஜமாவே வந்து அந்த வயசுல வந்து கவலைனா என்னன்னே தெரியாமலே வாழ்ந்துருக்கோ
ஒரு குறிப்பிட்ட வயசுதா ஒரு குறிப்பிட்ட வயசுதா சிஸ்டர் நம்ம கவலைகள மறந்து நம்ம இருக்க முடியும் கல்யாணத்துக்கு பெறகு நம்ம அதைல்லா நெனச்சு கூட பாக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர்லே பெய்கிட்ருக்கு நம்ம லைஃப்பு
கா
முடிஞ்சதும் அடுத்தது கொழந்தைங்க கொழந்தைங்க அப்றோ குழந்தைங்ளோட ஃப்யூச்சரு ஃபேமிலிய ரன் பண்றது இத பத்துன திங்கிங்ல பொய்றதால நம்ம வந்து எ ஒரு என்ன சொல்றது ஒரு டிப்ரெஷன்லே லைஃப் பெய்ருது என்ஜாய்மெண்ட்டுங்குறது வந்து அப் அப்பப்ப தா இருக்குது
ஆ கல்யாணத்துக்கு முன்னாடிங்றது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட கவலை நம்மளுக்கு வந்து அப்ப கஷ்டோன்னாலே என்னன் தெரியாது நம்ம என்ன நெனப்போ என்னர என்ன இருந்தாலு நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்காங்க அப்டிங்குற ஒரு தைரியத்திலயு ஒரு திமுருன்னு கூட வச்சு கிடலாம் அந்த திமுருலயு நம்ம இருப்போ ஆனா அது வந்து டோட்டலா அப்டியே மாத்திருது கல்யாண திருமணம் அப்டிங்குற ஒரு வாழ்க்கை வந்து ஒரு பெண்களாகட்டு ஆண்களையு சேரி பெண்களையு சேரி அவங்களோட லைப் ஸ்டைலே வந்து இந்த கல்யாணம் அப்டிங்கறது வந்து மாத் திருது அதுக்கப்பறந்தா நம்மளுக்கு வந்து அந்த பொறுப்புகள் எல்லாமே வரது வந்து அந்த திருமணத்திற்கு பிறகுதான நம்மளுக்கு அந்த பொறுப்பே வருது ஃபஸ்ட்டு
ஆமாம் கண்டிப்பா அதா சொன்னனே சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம்மு கல்யாணத்துக் கப்றோ நம்ளோட லைஃப் வந்து ச்ச அந்த டூருங்கிறது வந்து அதுல செலவு பண்றதுக்கு பதிலா பசங்களுக்கு எதாவது வாயிங்க்கெலா வீட்டுக்கு எதா செலவழிச்சுக்லா அப்டிங்கிற ஒரு மைண்ட் தின்கிங் ப பெய்றது அதனால வந்து அத பத்தி யோசிக்கிற மைண்ட் வந்து இருக்க மாட்டேக்கிது ஆனா நீங்க சொன்னதுல ஒரு விஷ்யோ ச்ச நீங்க சொன்னீங்க தெரிமா அந்த ஃபோட்டோஸ் இந்த மார்லா இது பண்ணுன‌னு நா உங்க கிட்ட சொன்னேல கன்யாகுமரி வந்து ஃபோர்த் படிக்கும் போது போயிர்ந்த அக்சுவலி ஐ அது ரெண் ரெண் வருஷோ வந்து ரெண்டாயிரோன்னு நெனைக்கிர் இப்ப வந்து இப்ப கணக் வச்சா இருவத்தாறு வருஷோ ஆகுது அது அந் அந்த வருஷோ நாங்க பேய்ர்ந்தப்போ அது ஃபர்ஸ்ட்டு இக்ஸ்பீரியன்ஸ் அவுளுக்கு போட்ல போறது அந்த கன்யாகுமரி அந்த திருவள்ளுவர் செலைக்கு போறது வர் ரொம்ப பயமாவு இருந்தது அந்த ஜக்கின் இந்த மார்லா குடுத்தாங்க அப்ப அந்த டைம் அத போட்டுட்டு அந்த போட்ல உக்காரம்போது எங்க உள்ள விழுந்துருவோமோ அப்டிங்குற ஒரு ஃபீலிங்லே பயந்துக்கிட்டே தா அந்த போட்ல உக்காந்துருந்தே ச்ச அது அந்த அலைக்கு ஆடி ஆடி அந்த போட்டு போவும்போது அப்டி ஒரு பயோ ஆனா சேஃப்பா கொண்டு போய் அவுங்க அந்த இதுல எறக்கி உட்டதுக்கு அப்றோ அத எல்லா நல்லா சுத்தி பாத்துட்டு திரும்ப ரிட்டன் வந்ததுக்கப்புறோதா அப்பாடா நம்ம வந்துட்டோ அப்டின் ஒரு ஃபீலிங் ரொம்ப சின்ன பிள்ள அப்போ எட்டு வயசோ என்னமோதா இருக்கோ எனக்கு அந்த டைம்லலா ஆல அது வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்தோ‌ ச்ச வா அங்க வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க அந்த கன்னியாகுமரில வந்து நெறைய பேர் ஃபோட்டோ கேப்பாங்க அந்த டைம் எடுக்குறீங்ளா அப்ப வந்து ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுத்து வெச்சோ எப்பன்னு இப்போவு அந்த ஃபோட்டோ பாக்கும்போது எனக்கு அந்த ஞாபகதா வரு நல்லே வெவரோ தெரியாத வயசா இருந்தாலு அந்த டைம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் போட்ல போன இக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்பவு மறக்க முடில அந்த அளவுக் நல்லா இருந்துச்சு அது அந்த மறக்க முடியாத டூர்னா அந்த கால அப்ப சின்ன வயசுல போனது இல்ல இப்ப காலேஜ் படிக்கும் போது போனதாத இருக்கு கல்யாணத்துக்கு பெறவு டூருமே எங்கயு போகாது வந்து மைண்ட்ல வரமாட்டேக்கிது
ஓ ஓகே ஓகே தோழி டைமிங் வந்து ஆ ஓகே தோழி ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் ஆ ஓ
ஆ பாய் சிஸ்டர் கட் பண்ணிக்லாமா கால